பேச்லாமா மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லார்க்கே மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க ஆ சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்கிளா
ஆ சாப்டே இன்னைக்கு என்ன உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் என்ன சாப்
எனக்கு நா வந்து ராகிக் கூழ்தா குடிச்சே இன்னைக்கி
நல்ல விஷ்யோ ரொம்ப நல்லது ஹெல்த் த்துக்கு நா வந்து ந நா வந்து பாத்தீங்கனா தோச
அ
அப்றம் சவ் சவ் கூட்டு அப்றோ காலிஃப்ளரு பட்டாணிப் போட்டு கொஞ்சப் பொரியல் அப்றோ தேங்கா செட் நீ தோசைக்கு
ஓகே அப்ப மதியத்துக்கு வேற ஐட்டம் செய்வீங்களா இல்ல இதுதானா ஓ மதியமே சேத்து முடிச்சுட்டீங்க காலையில அந்த எனர்ஜிலயே எல்லாத்தையு செஞ்சு முடிச்சிருது அப்புறோ ரெஸ்டு
உண்மையாலுமே அதாங்க கரெக்டு காலையில செஞ்சாதாங்க உண்டு அந்த என்ன சொல்றது அந்த ஆபிஸ் சமையே கட் சாப்பாடு கட் டணுன்ற டைம்க்குள்ள செஞ்ச தா உண்டுங்க லீவுனா அதே அப்டியே இழுத்துட்டு விட்டே போகுது ஜவ்வு மிட்டாய் மாரி பத்து பத் து பதினொன்னு கூட ஆயிடுது சில சமயம்
இது எல்லா லேடிஸ்க்கு ஒரு இருக்கிற ஒரு வீக்னஸோ இல்ல இல்ல நீங்க சொல்றது இப்ப வந்து இது நெறையா பேரு சொல்றாங்க ஏன்னா மார்னிங் ஏந்தன்னா எல்லா வேலையு ஆயிடுது இதுவே கொஞ்ச லேட் ஆகுது அப்டின்ற மாதிரி இருந்தானா ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது
சார் வீக்னஸ் வந்து எங்க மேல தப்புயில்லைங்க லீவுன்னு பசங்க வீட்டுக்காரு இருக்கிறப்ப அவங்க கூட கொஞ்சோ எனங்கேஜ் ஆகி அப்புறோ வேல செய்யறது வேல செய்யறது அப்டியே போயிடுதுங்க
ஓ ஓ ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்
கடக்கடானு வேல முடிஞ்சிருது
இன்னைக்கு பசங்களுக்கெல்லா லீவ் இல்லையா
சார் மூணு நாள் லீவுங்க ஆனா நேத்து எனக்கு சனி கிழம மாரி இருந்துச்சி ஆனா நேத்து வெள்ளிக்கிழம பசங்க வீட்டுல இருந்ததுனால நேத்து சனிக்கிழம மாரியே இருந்துச்சி ஆனா இன்னக்கி தா சனிக்கிழமயே
இன்னு ஒரு நாள் ஓட்டணு ஆனா அதே மாரி லீவு இருந்தா உங்களுக்கு நல்லதா இல்ல லீவ் இருக்க கூடாது நினைப்பீங்களா
அப்புடி லீவு எப்பிடி சொல்றது லீவு லீவு லீவ் இருந்தாலு எப் எப்படா ஸ்கூல் தொரக்குண்டு இருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாலே சப்ப பசங்க வீடு உசோன் இருக்கே பசங்க இருந்தா ஏதாச்சி ஒன்னு நை நை நை நைனி எ பின்னாடியே ஒன்னு சுத்திட்டு இருப்பாங்க
ஆ ஆ ஆ
முடியிலங்க கால பிரேக் ஃபாஸ்டு மு டிசோன்னே இன்னு அர மணி நேர கழிச்சி பசிக்குது பசிக்குது பசிக்குது திரும்ப பசிக்குது பசிக்குது பசிக்குது ஏதாவது பண்ணுங்கடா பசிக்குது
ஸ்நாக்ஸ் வாங்கியா வச்சுட்டீங்கன்னா திருப்பி லன்ச் டைம்ல மட்டு நீங்க அது கொஞ்சோ பேலன்ஸ் ஆகு இல்லையா
சார் அதனால இப்ப ஸ்டிட்டா சொல்லிட்டே எவ்ளோ தோச வேணுமே சாப் பிடுங்க நடுவுல எதுவு கிடையாது திரும்ப லன்ச் மட்டுதா
அதுக்கு நீங்க ஃபுரூட்ஸ் அந்த மாரி ஏதாச்சு கட் பண்ணி வச்சிக்கலால மேடம்
அத அதெல்லா சாப்புட்டு தா ரெண்டு வாழப்பழ சாப்புட்டாங்க சார் எல்லாமே சாப்புட்ட கூட சார் எ சின்ன பைய கொஞ்ச ஃபுட்டிங் சார் அவ காலயில எந்திரிச்ச ஓ டனே பிர்ஜ தொடர்ந்து என்ன இருக்கு சாப்டனு பாப்பா நைட்டு வச்சத கூட ஞாபகமாக நைட்டு வச்சோமே எங்கே அதுன்னு பாத்தா அவ வாயில தா இருக்கு
அப்பிடிங்களா என்னோட பசங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் மேடம் நீங்க எப்பிடி சொல்றீங்களா அந்த மாரி நா சொல்லணுனு ஆசப்படுவே அவுங்க ஃபுட்டி தா பட் ஆனா இந்த லேசு இந்த மாரி குற்குறே இந்த மாரி ஐட்டத்த மேலதா அந்த சாக்லேட்ஸு இந்த மாரி ஃபுட்டதா இவுங்க தேடி போறாங்களே தவிர ஒரு ஆ ப்பிளோ இல்ல எதாவ்து ஒரு வெஜிடேபிள்ஸு இதெல்லா வந்து அந்த பக்கமே வர்றது கெடையாது அதுதா எனக்கு ஒரு பசங்களுக்கு நம்ப அது மாரி
அதுதா நா நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க அத நம்ப ஒரேடியா ஸ்டாப் பண்ண முடியாது
ம் ம் ம்
கொஞ்சோ கொஞ்சோ ஸ்டாப் பண்லா அ லேசு வாய்ங் குடுத் துட்டு ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் அப்புடியே கொஞ்ச கொஞ்சமா இத கொஞ்ச அப்டே இன்செட் பண்ற மாரி கொஞ்சோ கொஞ்சமா இது பண்ட்டு அது கொஞ்ச கொஞ்சமா
ம் ஏ பையன அப்டிதா வாழப் பழோ சாப்ட்டா ஃபோன் தரண்டான்னு சொன்னாத அந்த வாழப்பழ்த்தே சாப்டுவா ஏ பொண்ணுக்கு இப் போ வந்து இந்த பேருச்சம்பழமே இனிக்கிதா அதாவது ஒரு நால்நாளதா எடுத்துக்குது இந்த ஃபுட்டு சாப்ட்டா அ ஹேர்லாஸாவாது அப்டின் சொல்லி அத குடுக்குறோ ஆ அந்த மாரி ஒண்ணு ஒன்னா சொல்லி சொல்லி இந்த மாரி ஓ இப்புடியா இதுல இப்பிடியான்ட்டு சாப்புறாங்க
ஆனா இந்த இந்த ப்ரெச்சனிய நம்ம டாக்ட்ரு கிட்டியோ யார்ட்டியு சொன்னேன்னா அவுங்க என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லேஸ் குடுத்தது யாரு தப்பு உங்க தப்பு அது அது சி அ அது வந்து நாம்ப எல்லாமே குடுத்து தாங்க சார் பழகணு
இப்போ ஆ அ
த்தே குடுத்தாலு வந்து ஒடம்பு நல்லது எடுத்துக்கணு கெட்டது எடுத்துக்கணுமுல்ல ஒடம்
ஆமா ம் ம் ம் கரெக்ட்டு இப்போ அதே மாரியே நம்ப க அழுற அழற கொழந்தைய நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணுனா ஃபோன எடுத்துருவோ இந்தா இத வெச்சு கொஞ்நேர பாரு இல்லனா கடைக்கு போனோனா அங்க அததான் கலர் கலரா தொங்க விடுறது என்ன இது இந்த லேஸ் பச்ச கலரு ஆரஞ்சு கலர் சிப்ஸ் இந்த மாரிதான அங்க தொங்க விட்றாங்க பாக்கற்துக்கு அப்ப கொழந்தைங்க ஃபஸ்ட்டு அததா போய் எடுக்குதுங்க ஒருவா அதுல ஒரு ம என்ன ஒண்ணு பண்றாங்ன்னே தெர்ல மேஜிக்கு ஒரு வாட்டி அத சாப்ட்டா இன்னொரு வாட்டி அந்த போய் அத சாப்புண்ணுன்ற மாரியே அத ஃப்ளேவர கொண்டு வந்துட்டாங்க
கொண்டு வந்துட்டாங்க
அதனால அவுங்க வந்து தேடி தேடி அந்த மாரி ஒரு ஃபிளேவர்ஸ் கிட்ட போறாங்க
இல்ல அது எதனாலன்னா இப்போ நம்ம ஃபுட் ஐட்டல்லா புளிப்பு காரோ பருப்பு தேங்கா இந்த மாரி அவுங்க சாப் டு போர் அடிச்சதுனால அது டிஃப்ரெண்ட் டேஸ்ல இருக்கிறதுனால அத தேடி ஓட்றாங் அதுல கொஞ்சோ கரம் மசாலா ஸ்பை சஸெல்லா போட்ருக்கிறதுனால அதயே வந்து கொழந்தைங்க அந்த டேஸ்ட்டுக் அடிக் ஆயிட்டாங்க பாருங்க மேகிக்கு அதே மாரி ஒரு மசாலாதா லேசு குர் குரே அதுக்கு அந்த மாரி ஒரு மசாலா தாங்க
அது நம்ப்ளுக்கே தெரிது மேடம் இப்ப பாத்தீன்னா நம்ப மேகி லைட்டா கொஞ்ச சாப்புலான் பாப் போம் அந்த டேஸ்ட் நம்மள இழுத்து அது ஃபுல்லா ஒரு கிண்ணு ஃபுல்லா காலி பண்றோ அதே மாரி லேசு ஒன்னெடுத்து சும்மா வாயில வெப்போம் பசங்கிட்டந்து வாங்கி இன்னொன்னு இன்னொன்னு எடுத்து சாப்புட தோணு
ஆனா அது பேருக்கு தாங்க அன் பத்து ரூபா அஞ்சு ரூபானு உள்ள பாத்தா எண்ணி பாத்தா அஞ்சு ஆறு சிப்ஸுதா இருக்கு
இல்ல இப்ப நம்ம இப்புடி சொல்லிட்டு நம்ம திருப்பி அததா போறோ பாத்தீங்ளா அதுதா அவுங்ளோட அட்வான்டேஜ்
அதுதா அவுங்குள்க்கு அட்வான்டேஜி நாம செய்ற தப்பு அதுதா
நம்ப செய்ற தப்பு அதா நம்ப என்னிக்காது அத வீட்ல அதமர் சிப்ஸ் ட்ரை பண்ணிருக்கோமா பண்ணிருக்கோ மாட்டோ அப்டே பண்ணாலு நம்மளுக்கே புடிக்காது
சர் பண்ணி குடுத்தாலு அந்த டேஸ்ட்டு வரலன் சொன்னவொனே ஒரு டிஸப்பாயின்மண்ட் ஆயிடுதுல்யா
கரெக்ட் கரெக்டு நீங்க என்ன ஃபுட்டு நல்லா சமைப்பீங்க
ஃபுட்டு நா எல்லாமே நல்லா சமைப்பேங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு
ம்
அ அந்த மாரி எல்லாமே சமைப்பே உங்க பசங்க எப்டி காரல்லா சாப்டுவாங்களா காரல்லா சாப்ட மாட்டாங்ளா
அ ஹ சாப்ட மாட்ட எ பொண்ணுக்கு இப்ப வரிக்கு ஒரு என்னனா அந்த கொழம்ப ஊத்தி சாப்வே சாப்டாது அந்த வெறு சாப்பாட
சார் கு தய்வ செஞ்சு கொழந்தைங்ளுக்கு காரத்த ஊட்டுங்க காரத்த ஊட்டுனா மட்டுந்தா நோய் எதிர்ப்பு சக்தி வரு டக்குனு ஒரு சளி புடிக்காது ஃபீவர் வராது கார இல்லாம சாப்புட சாப்புட அதுங்ளுக்கு இப்பந்தே கொஞ்ச பழக்கப் படுத்துங்க கொழம்பு கொஞ்ச காரமாவே வெங்க நீங்க எப்டி சாப்புற்றீங்ளோ அதே மாரி
ஐயோ அதாது எப்டினா அதுக்கு கொழம்பே புடிக்காது மேடம் அந்த கொழம்ப வந்து அத ஓரத் துல்ல இருக்கு அதுல சாப்பாட்லே அந்த கொழம்ப இருக்காது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணன்னா அந்த சிக்ஸ் சிக்ஸ்டிஃபை வச்சுதா அந்த சாப்பாடே சாப்டு
ஓ பரவா சிக்ஸ்டிஃபை சாப்டா பரவால்ல ஒன்னு பிரச்சனல்ல
அதுதா
ஏதோ ஒரு ஸ்ரென்த்தா உள்ள போனா ஏதோ ஒரு புரோட்டீனோ ஏதோ ஒரு விட் ட்டமினு எது உள்ளே போனா போது
ம் ம் ம்
நம் என்ன பண்றது
ஆமா
ம் அப்புடிதாங்க இருக்கு ஏ சின்ன பைய செரியான சாம்பார் பைத்திங்யங்க
அப்புடிங்ளா பிரியாணி செய்வீங்ளா
ஆ பிரியாணியெல்லா நல்லா செய்வங்க
எங் வீட்ல வந்து ஏ பசங்க கட பிரியாணி தா வேணு கேபாங்க வீட்ல செஞ்சியா அப்ப எனக்கு வேணான் சொல்வாங்
அச்சசோ அப்ப நீங்க என்னா பண்ணு வீட்ல செஞ்சு து வாழைல வெச்சு பேக் பண்ணி த கடைலந்து வாங்கிட்டு வந்துருக்க சாப்ட்டு
அதல்லாம் க்ளியரா கண்டுபுச்சிடுவாங்கு ம் ம் அது அதா அந்த கடையில என்ன தாண்டா செய்றாங்கன்னே தெரில அந்த ஃப்ளேவரு அந்த டேஸ்ட்ட தா அதுங்ளுக்கு புடிக்கிது என்ன பண்றது ம்
ஆமாமா உண்மா உண்ம அதுல என்னனா கொஞ்ச அஜினோ மோட்டோ அந்த மார்லா போட்டற்றாங்ளா அவுங்க என்ன மசாலா வந்தாங்க நம்முளுக்
இதுல இன்னொரு விஷ் என்னனா ஏ ஒய்ஃபே கடைல வருமோது எதானா வாய்ட்டு வந்ருன்னு தா சொல்லி
யா
நா அது வந்து பேட் ஃபுட் தா எனக்கு உண்மிலே இருந்தாலுமே வந்து சேரி ஓகே அப்டின் நம்ப கொஞ்ச அஜஸ் பண்ணி போற்து
சே அவங்களு எப்பயாச்சு ஒரு தடவனா சொல்றாங்க டெய்லி சொ
சொல்றதுல்ல டெய்லி சொல்ல மாட்டாங்க ஆனா சொல்ற டிஷ்ஷஸ்லா பாத்தீங்கனா அத்தோ வாங்கிட்டு வந்துருன்வாங்க
அத்தோ ஆ ஆமா இப்ப அத் த்தோ ரொம்ப அந்த பர்மா ஃபுட் ரொம்ப ஒரு இதா போய்ட்ருக்கு ட்ரெண்ட்டுல போயிட்ருக் கு நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்ளாங்க சார் நல்லா இருக்குங்ளா
ல்லாருக்கு
ஓகே நீங்களுந்தா சாப்
சாப்பிடுவே சாப்டுவே பின்னே அவ்ங்க சாப்பிடும் போது அவ்ங்க வாயு பாக்க முடியாது இல்லையா எனக்கு கொஞ்ச குடுப்பாங்க அப்றோ அவ்ங்கிட் டருந்து நா கொஞ்ச வாங்கி சாப்டுவே ஸ்டார்ட்டிங்ல திட் டுவே அதுக்கப்பற நம்ம முன்னாடி ஒக்காந்து சாப்புடும் போது நம்ம அத வாங்கி பாதி சாப்பிட்றது அப்பற அந்த காளான் விரும்பி சா தா திடீர்னு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆனோன காளான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அ ஆனா ஆனா என்னைக்காவ்து ஒரு நாள் சொல்லுவாங்க நான் ரொம்ப குண்டாயிட்டன்ல அப்டின் சொல்லுவாங்க நா ஆமானுவே அ வேற்
நீங்க கிச்சன்லனா நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்ளா எதாவ்து சமைக்க சமைப்பீங்ளா
போனனா அந்த ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு போறது கிச்சனுக்கு அண்ட் தென் அன் எதாச்சு அ வ அ பொங்குற மாரி இருந்தனா கொஞ்ச சிம்ல வெக்கிறது அவ்ளோதா மத்தபடிலா நா அத ஹெல்ப்லா பண்றது இல்ல
ஓ சேரி சேரி சேரி உங்க வீட்ல என்னது ஸ்பெஷல்னா இந்த டிஷ்ஷுனா சூப்பரா இருக்கு நாங்களா விரும்பி சாப்டுவோனா எத சொல்லுவீங்க நீங்க
ஆம் சிக்கன் ஐட்டம்லா எ ஒய்ஃப் நல்லா செய்வாங்க சிக்கன் சிக்கன்ல அந்த தொக்கு வெக்கிறது இருந்தாலு ஃப்ரை எல்லாமே அந்த ஆ அதெல்லா வந்து நல்லாருக்கு கொழம்புலருந்து அந்த அப்பற வந்து இந்த டிஃபனுக்கு குருமா வெக்கிற மாரி இருந்தா அந்த ஐட்ம்லா நல்லா செய்வாங்க
நல்ல விஷ்யோ
ஆ
ம்
ஆ சொல்லுங்க
இன்னைக்கு எப்டி உங்க ஊர்ல வெயில் அடிக்குதா
வெயிலு பொழந்து கட்டுது மேடம் மண்ட உள்ள எறங்குது அந்த வெயிலு ஹாட்டு அவ்ளோ ஹாட்டு
இப்ப சம்மர் முடிஞ்சு இப்டி இருக்கு
சம்மர் முடிஞ்சிச்சா அப்டின்ற மாரி இருக்கு
அப்டிதா உண்ம உண்ம நீங்க சொல்றது தா உண்ம முடிஞ்சிச்சானே ஒரு டவுட்டா இருக்கு ஓ சம்
பண்ணுவே ஒர் ஒரு ஒரு கொஞ்ச பைக்ல ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ட்டு அந்த ஹெல்மெட்ட டச் பண்ணி பாப்பே அப்டியே கொதிக்குது கையி ஐயய்யோ நல்ல வேல இந்த ஹெல்மெட் நம்மள வந்து ப்ரெக்ட் பண்ணுதா தா இந்த ஹீத் அப்டின்ற மாரி இருக்கு
ஆமாம்மா உண்மாதா
மேடம் என்னன் தெரியல எப்போவர எப்போ இந்த கிளைமேட் மாறு அப்டின்ற மாரியே வண்டி எடுப்பே நானு
ம் ம் ம் எப்டி உங்க வொர்க் வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மார்ருக்குமா
ம் டிராவலிங்கு கொஞ்ச பண்றோ பட் ஆனா என்னோட வீட்டுக்கு நியர் பைல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தா இப்பதைக் சூஸ் பண்ணி போய்ட்டு இருக்கே ஏனா நம்மளுக்கு கொஞ்சோ சம்பள கம் மியா தா ஆகுது இருந்தாலு போது அப்டின்ற மாரியான அதுவே பெரிய ஒரு டயர்ட்னஸ்ஸு குடுத்துருது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஏதோ ட்ரிப்பு போய்ட்டு வர மாரி லாங்காதா இருக்கு எங்க ஊர்லருந்து இன்னொரு எடத்துக்கு போறதுக்கு
சேரி சே ஆமா இப்பதைக்கு இப்ப எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு வேல ரொம்ப ஸ்ட்ரெஸா இருக்க
ஆமா மேடம் நம்போ நெறைய சம்பாிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறமா ஹெல்த் கண்டிஷன் பாதிச் சி நம்ம என்னத்தை அது எதுவுமே எல்லாமே வந்து ஜீரோவாய்டு சோ அதனால வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஜாபா பாக்கணு ஓரளவுக்கு இன்கம் வந்து கடன் வாங்காம ஓட்டணு அப்டி இருந்தா போதுன்னு நெனைக்கிறேன் ம் ம் ஓகே மேடம் நம்ப டைம் முடிஞ்சுச்சோ
நன்றி மீண்டும் அடுத்த இணைப்பில சந்திக்கலா நன்றி நன்றி